ஹலோ அ கேக்குறா ஆ கேக்குது ஒங்களுக்கு கேக்குதா அ நல்லாவே கேக்குதுங்க என்ன பண்றீங்க சும்மா தாங்க இருக்க நீங்க என்ன பண்றீங்க நானு சும்மாதாங்க இர்க்க இன்றய நா எப்டிங்க போத் சு எதோ போச்சுங்க ம் சேரிங்க ஒங்கள்க்கு எப்டி போச்சு எனக்கு எதோ போச்சிதாங்க வர வர நாட்களே ரொம்ப பொழுதுபோக்கே இல்லாத ஒரு எதோ போத ந்த மரிதா போது அப்படிதா இருக்கு இப்ப ம் சேரிங்க நம்ப ஒரு விளையாட்டு விளையாடலாமா வெள்ளாட்லாங்க இங்க வந்து எப்டின்னா நீங்க வந்து ஒன்னுலேந்து நூறுக்குள்ள ஒரு நம்பர் நெனச்சிக்கோங்க ஓகே அ அதுல வந் ஒரு நம்பரரு இப்ப நா வந்து அறுவது நெனசிருக்கேன் வெச்சிக்கோங்க ஓகே லெஸ்சு ஆ லெஸ்சு அப்புன் சொல்லாதீங்க அதுக்கு கீட மேல ஓகே சேரிங்களா
ம்
மொதல்ல வந்து நீங்க வந்து ஒன்னுலந்து நூறுக் குள்ள எதான ஒரு நம்பர நெனச்சுக்கோங்க ஓகே நா நெனச்சுக்ற நீங்களு நெனச்சுக்கோங்க ஃப ஸ்ட்டு நீங்க விளாடுங்க அப்றோ நா விளாட்ற சேரி ஓகேங்க ஆ நீங்க வந்து ஒன்னுலருந்து நூறுக்குள்ள ஒரு நம்பர் நெனச்சிக்றீங்ளா
ஆ நெனச்சிட்ட
ம் அது வந்து அம்பதுக்கு மேலயா ஆமா ம்ம் ம் எழுவதா மேல எண்பதா
கீழ
எழுவதுலந்து எண்பது வர எழுவத்தி அஞ்சா கீழ எழுவத்லந்து எழுவத்தி அஞ்சுக்குள்ள, எழுவத்தி ரெண்டா கரெக்ட் ம் ம் செரிங்க இப்ப நா நெனச்சுக்கிற அ எனக்கு எத்தன மதிப்பெண்கள் குடுப்பீங்க உங்களுக்கு டென் அவுட் ஆஃப் டென் நன்றிங்க மிக்க நன்றி இப்பொழுது நா வந் து நெனச்சு கொள்றே நீங்க கண்டுபுடிங்க ஓகேங்க ம் ம் நெனைச்சிட்டேங்க ஃபிஃப்டி பிலோ கீழ டுவெண்டி மேல தேர்ட்டி கீழ ம் கீழ கீழ டுவன்ட்டி ஃபைவ் கீழ டுவன்ட்டி ஒன் மேல டுவென்ட்டி டூ மேல
ம்
கரட் ட்ங்க மிக சிறப்பாக கண்டு பிடித்து விட்டீர்கள் உம் இப்பொழுது உங்களது நேரம் நீங்கள் ஒரு நம்பர நினைச்சுக்கோங்க ஒன் இதுலருந்து நூறு வர நெனைச்சிட்டீங்களா ம் ம் அம்பதுக்கு மே அம்பதா கீழ இருவது
கீழ
பத்து கீழ அஞ்சு அதின் மேல எட்டு மேல ஒன்பது ங்க கரெட்டுங்க இப்பொழுது என் நான் ஏத்துக்கொள்கிறே நீங்க கண்டுபுடிங்க ஓகே அ ஆ நினைத்து விட்டேன்
அம்பதா
மேல
அறுவது
மேல
யன்டி
நயன்டி
எய்ட்டி
எய்ட்டி
செவன்டி
கீழ
சிக்ஸ்டி நைன்
கீழ
சிக்ஸ்டி
மேல சிக்ஸ்டிலந்து செவண்டி சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப கீழ
சிக்ஸ்ட்டி எயிட்
ரொம்ப மேல சிக்ஸ்டி ஃபைவ் கீழ சிக்ஸ்டி சிக்ஸா கரெக்ட்டுங்க
ம்
இந்த கேம் ஸ்சுவாரஸ்யமா இருக்காங்க
மிக சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க
ம் நீ இப்ப அது என்னோ டைய நேரம் என்ன நேரொங்க நா அப்புனா நெனைப் கொள்கிறே நீங்க கண்டுபிடிங்க புரிய்ல நீங்க நெனைத்து கொள்ளுங்க நா கண்டுபுடிக்கிறே ஓகே ம் நெனைத்து கொள்ளுங்கள் ஓகே நினைத்து விட்டீர்களா ஆ நினைத்து விட்டே அம்பது மேல அறுவது கீழே அம்பதுல இருந்து அறு வதுக்குள் அம்பத்தி ஐந்து மேல அம்பத் தி ஏழு கீழ அம்பத்தி ஆறு ங்க கரெக்டுங்க ம் ம் ம் இப்பொழுது என்னுடைய நேரம் நான் நினைத்து கொள்கிறேன் நீங்கள் கண்டுபுடியுங்கள் கேளுங்கள் ஓகே நினைத்துக் கொள்ளுங்கள் ஆ நினைத்து விட்டேன் ம் கீழ கீழ இருவது மேல
முப்பது
மேல நாப்பது கீழ
முப்பத்தைந்து
கீழ
முப்பத்தி ஆறு
கீழ நாப்பது கீழ
அம்பது
மேல நாப்பத்தி ஆறு ரொம்போ மேல முப்பது மேல லோவர் என்றால் கீழே இப்பொழுது நான் நா பது நெனைத்தால் நீங்கள் அறுவது கேட்டால் நான் கீழே என்றுதான் சொல்லுவேன்
ஓகே
ம் புரிதா
இருங்க அம்பது
கீழ கீழதான நாப்பது முப்பது மேல அப்போ நாப்பதுலந்து முப்பதுலந்து நாப்பதுகுள்ள ஆ முப்பத்தி ஆறு கீழ
முப்பத்தி எட்டு
கீழ முப்பதிரெண்டு கீழ முப்பத்தி ஒம்போது கீழ
முப்பத்தி எட்டு
கீழ முப்பத்தி நாலு கீழ நாப்பது கிழங்க கிழ அதோட கம்மியா சொல்லுங்க அப்போ முப்பத்தி ஒண்ணா கரெட்டுங்க இயோ இய ஐ ய யோ திடீரென்று நீங்கள் கன்புயூஸ் ஆகி விட்டீர்களா
ம்
மிக்க நன்றிங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு மோக மீ மிகவு பிடித்துள்ளதா பிடித்திறந்ததுங்க கொழப்பத்துல நீங்கள் கடைசி ஆட்டத்தில் தான் ரொம்ப குழம்பி போய்வி ட்டீர்கள் ஆமா இவ்ளவா தத்திலியும் நீங்கள் கொழும்பவில்லை சரியாக தான் விளையாடி கொண்டிருந்தீர்கள்
ஆமாங்க
சேரிங்க நம்ம இந்த விளையாட்ட இன்னொரு நாள் கன்டின்யூ பண்ணலா புரியவில்லை நம்ம இந்த விளையாட் டை இன்னொரு நாளும் விளையாடலாம் சேரிங்க ம் பாய்ங்க